சொல்லுங்க அக்கா எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு தோழி என்ன இருவுக்கு என்ன உணவு தோழி உங்க வீட்ல
எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆ முட்ட போட்டு சேமியா அந்த மாதிரியேதாவது செய்யலா அப்டின்னு சொல்லி பாத்துட்ருக்கோ எங்க வீட்டுல வந்து பெரியவங்க வந்து சாப்டமாட்டாங்க சேமியால்லா அவங்களுக்கு மட்டு தோச சட்னி அந்த மாதிரி ஏதாவது குடுத்துட்டு நம்ம வந்து முட்ட போட்டு சேமியா செஞ்சர்லா அப்டின்னு சொல்லி யோச்சுருக்கே
ஆமா தோழி டெய்லி நம்மளுக்கு இதுவே ஒரு வேல ஆயட் வச்சிரு தோழி என்ன சமைக்கணு காலையில என்ன சமைக்கணு மத்தியானத்துக்கு இருவுக்கு என்ன சமைக்கணு அப்டின்னு இதுவே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல தோழி இப்பல்லா
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க
கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்தோ கல்யாணோ ஆயிடுச்சுன்னா இப்போ எங்க அம்மா பற்றது எல்லா நம்மளுக்கு இப்போதா தெரியுது எப்டி ஒரு குடும்போ நட த்றது அப்டின்ட்டு
கரெக்ட் தா சொன்னீங்க அவங்க எப்டி இருந்திருப்பாங்க நம்ளுக்கு இத்தன வருஷத்திலே இவ்ளோ பெரியாளாயிட்டோ நம்ம அவங்க இந்த வருஷத்துல அதே பண்ணிட்டு தா இ இனி வரைக்கு அதேதா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்டி போரடிக்கு எப்டி அவங்கள் க்கை இது என்ன இப்டியே போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரியா இருக்காது அவங்களுக்கு அப்டின்னு சொல்லி அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு இப்போ
ஆமா தோழி அதா இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அம்மானாளு நாங்க அக்கா தங்கச்சிங்க தா எங்களுக் தம்பி யாரு கிடையாது அவங்களுக்கு ஒரு மருமக் ங்க வந்து அப்டின்ட்டு வரவு முடியாது இப்போ இந்த வயசுல கூட எங்க அம்மா பாத்தீங்கன்னா அ காலையில ஏந்து அவங்க சமைச்சு வேலைக்கு போம்போது கொண்டு போறாங்க அவங்க வேலைக்கு வேற போறாங்க இல்லையா இந்த வயசுலயே அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது காலையிலயே ஏந்து எல்லா சமைச்சு எல்லா கொண்டு போணு இப்ப கூட அவங்களால இந்த உக்காந்து சாப்புடுற இது பாக்கியோ அவங்களுக்கு கெடைக்கல தோழி
ஆமா கண்டிப்பா ஆனா அதவிட அது கூட நம்ம ஒரு அதுவே ரீசன் சொல்ல முடியாது நம்மளுக்கு வசதி அதெல்லம் இருந்துச்சுன்னா நம்மளு உக்காந்து சாப்பிடலா நம்ளுக்கு ஒரு ஆளு வச்சுட்டு அப்டி சாப்பிடலா நம்ம வந்து மருமக வந்து போ இந் இந்த இருக் இப்ப இருக்கிற காலத்துக்கு வந்து நம்மளுக்கு மரு மருகம் மருமக வந்து இப்ப எல்லாமே பண்ணி குடுப்பா எல்லாமே பாத்துப்பா அப்டின்னு சொல்றதுக்கு கன்பர்மேஷன் கெடையா து எல்லாரு அந்த மாரி இருக்கறதில்ல
ஆ ஆமா தோழிக்கு நீங்க அதுவு கரெக்டா சொல்
க்க முடியாது அந்த மாதிரி
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஏன்னா இப்ப பாத்தீங்க‌ ன்னா எல்லாருமே மருமகங்கள் இப்போ அதிகமா பசங்க அண்டர்ஸ்டாண்டிங்காவே இல்ல ஒரு அவங் பொறும அப்டின்ட்டு ஒண்ணு இல்லவே இல்ல ஒடனே எதெடுத்தாலு உடனே சண்ட போட்டது அந்த மாரி எல்லா இருக்கு இப்போ நாங்களே பாக்குறோ எங்களுக் கே இந்தமாரிதா சண்டை எல்லா ச சண்ட பச அக்கா தங்கச்சிங்களுக்கே இப்போ கூட நம்ளுக்கு சண்டை நடந்துட்டு தா இருக்கு அது என்ன அப்டின்னா இப்போ நா அப்டி சொல்ல வரல மருமக வந்திருந்தா அவங்க உக்காந்து கொஞ்சோ எது சாப்பிட்டு இருப்பாங்க அப்டின்ட்டு அட்லீஸ்ட் அவுங்க ஒரு மாசத்துக்கோ இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு கூ ட அந்த ஒரு இதுவே அவுங்களுக்கு கெடைக்கல ஒரு மாசத்துக்கோ இல்ல ஆறு மாசத்துக்கோ கொஞ்ச நாளு கூட அவ்ங்க நா அவ்ளவுதாபா எங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டா கொஞ்சோ அவ கூட சேந்து நம்ம வேல செஞ்சுக்கலா அப்டின்ட்டு கொஞ்சோ கூட அவங்களுக்கு ஓய்வு எடுக்கறதுக்கு நேரமே கெடைக்கல இப்போ வரைக்கு கூட அவங்களே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரே தோழி
புரியுது புரியுது எனக்கு நம்ம என்னன்னா நம்ளுக்கு வந்து எல்லாமே எல்லாருக்கு அமையறது இல்ல ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு லைஃபு ஒருத்தங்க வந்து
ஆமா
க்கு எகுர்றாங்க அவுங்க வந்து உங்களுக்கு பாக்கியம் இருக்கு உக்காந்து சாப்புட்றதுக்கு வீட்ல கூடை மா இதா செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு மருமகன் கூட இருக்காங்க ஆனா வந்து எல்லாருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்ல
ஆமா கரெக்ட்
அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது ஒரு மாறி சில ருக்கு ஒரு ஆ சில பேருக்கு எல்லாமே பசங்க எல்லாதான் இருப்பாங்க இருந்தா கூட அவங்க தனியா இருப்பாங்க கணவர் க கணவர் ம கணவன் மணி தனியா இந்த வயசுலயு அ வயதான வயசுலயு அவங்க வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கு விஷன் இந்த மாதிரி இருக்கு சொல்ல முடியல இப்ப இருக்கிற காலத்துக்கு நம்ம வந்து நம்மளை எப்டில்லாம் போகும்ன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா என்ன எப்டி இப்ப போகும்ன்னு சொல்லி எதுவும் சொல்றதுக்குல்ல போற வாக்குல போற மாரிதா இருக்கு க்கு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க ஏன்னா எதுவுமே நம்ம யாரையோ சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கறது இல்ல இப்போ நம்ம வாழ்க்கைய நம்ம பாத்துட்டு போகணும் நம்ம வேலைய நம்ம செஞ்சுட்டு போணும் அவ்ள தான் யாரையோ நம்ம எதிர்பார்த்து பிரோஜனமும் கிடையாது நம்ம எதிர்ப் பாத்து நம்மளுக்கு அது கடைக்காதும் போது அப்போதா நம்மளுக்கு அது கஷ்டமா தெரியு இது இதுவே நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாது
கண்டிப்பா அதான் சார் நா சொல்ல வரே கண்டிப்பா நம்மளுக்கு ஒருத்தங்க போடுவாங்க நம்மளுக்கு போடுவாங்க நம்மளுக்கு ஒருத் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம நம்மள நம்ம நம் நம்மளே நம்மள இது பண்ணிக்கணு இந்த மாதிரி நடக்காது ம் வந்தா வரட்டு வரலன்னா போகட்டுன்னு சொல்லி அப்டி ஒரு மைண்ட் செட்ல இருந்திரணு இப்டி வரும் அவங்க பாத்துப்பாங்க நா அப்ப உக்காந்து சாப்டுவே இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க நம்ம வந்து இப்ப நமக்கு சொல்லவே கூடாது ஏன்னா அது அமையிறது அமையாதது வந்து கடவுள் கையில இருக்கு
ஆமா அது கரக்டா அதுக் கரெக்ட்டா தான் சொல்றீங்க தோழி நீங்க
ம் ஆமாங் தோழி
இந்த யாரையு எதிர் பார்த்துட்டு இருக்கறது கூடாது
கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணுனா நம்மள வாழ்க்க நம்ம அ இது பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு அ வீட்ல மேடு வச்சுட் இது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்லா அப்டின்னு சொல்லிதா நம்ம பாக்கணு ஒருத்தங்க வராங்க அவங்களுக்கு வச்சு நம்ம வேலைய பாத்துக்கலான்னு சொல்லி சும்மா யோசிக்கூடாது நம்மளோட பொசிஷன நம்ம ஏத்துட்டு நம்மளோட கிளாஸ்ச நம்ம ஏத்திட்டு நம்ம வந்து ஒருத்தங்கள வேலைக்கு வச்சு வேலை செய்ற மாதிரி இருக்கணு அந்த மாதிரி ஒரு சுச்சு ன்ன நம்ம வளரணும் நானு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி குடுப்பாங்க அவங்கள சார்ந்து நம்ம இருக்கலாம் அவங்க எல்லாமே நம்ம வீட்டு வேலை பாத்துப்பாங்க அப்டின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு
ஆமா தோழி கரெக்டா தா சொன்னீங்க நீங்க உங்க வீட் வீட்ல இருக்காங்களா தோழி வேலை செய்யறதுக்கு ஆளு
இல்லங்க தோழி
ம் அப்ப யாரு தோழி செய்யறாங்க வேல
எங்க வீட்ல நம்மதான் தோழி செஞ்சுக்கிற செஞ்சுக்கிறோ இப்போ இருக்கு சின்ன வயசு செஞ்சுக்குறோ வளர வளர நம்மளும் வந்து வயசுக்கு ஆகு நா போயி இப்போ நா இப்போ எனக்கு பையே இருக்கா கா என்னோட பையனோட வைய்ஃப் ஃப் வந்து எனக்கு செஞ்சு தருவான் சொல்லி அந்த நா ஒரு அந்த என்ன சொல்னுந்த இதே இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண் செட்டே இல் இருக் வெக்க கூடாது அப்டின் சொல்லி நா யோசிக்கிறே ஆமா நா என்னோட க்ளாஸயே திட்டு நா வந்து என்ன சொல்றது என்னோட இல்ல நா இப்ப ஒரு நார்மல் பஸ்ல இருக்குறேனா நா நல்லா வளறிட்டு நம்ம வீட்ல வந்து ஒரு மேட வச்சு நம்ம வந்து வேல வாங்குற மாதிரி நம்பளுக்கு ஒரு பொசிஷன் வந்துர்ணு அது தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணு எங்க வீட்டுல வந்து வர மரகு மருமக வந்து நம்மள பாத் துப்பா அந்த மாதிரி மைண் செட்ல வச்சுற்கனு அது நா நெனக்குறே
ரொம்ப கரெக்ட் இதே மாரி எல்லா மாமியாரு நெனச்சாங்கனா எல் எந்த மருமகளும் வீட்ட விட்டு போ மாட்டா தோழி இந்த வீட்டு வேல பின்னாடி பின்னாடி வேல வாங்குறது ஏ சும்மா உக்காந்துட்டு ஆர்டர் போட்றது அது எல்லா இருக்கு இப்போ ஆ இருக்குற பசங்க எல்லா பாத்திங்கன்னா அது அவுங்களால அத எடுத்துக்க முடியல நம்மளா இவ்ளோ வேல வாங்குறாங்களே இவுங்க நல்லா உக்காந்துட்டு டிவி பாத்துகுட்டு ஜாலியா இருக்காங்க நம்மள போட் டு இப்டி டார்ச்சர் பண்றாங்களே அந்த மாரி அவுங்களுக்கு து ஆயிருது அதுனாலேயே தா சண்ட வரது அதுனாலதா அந்த மாமியார் மருமக கொ ல்ல ப்ரச்சன உண்டாகுது அப்பறமா அவுங்க என்ன பண்றாங்க வெளில போயிற்றாங்க
ம் புரியிது எனக்கு இப்போ எப்டிருக்குனா நம்ளாயு வந்து து இந்த வயசுலேயே சின்ன வயசில எனக்கு என்ன ஒரு இருவத்தாரு வய்சு தா இருக்கு இந்த வயசுல என்ன வேல வீட்டு வேலை எல்லாரும் பண்ண முடியல என்னால ரொம்ப எனக் ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எப்புடின்னா நம்ப சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மள வேல பண்ண முடியல நம்ம இந்த நேரத்துல பண்ணியே ஆகணுன்னு சொல்லி ஒரு கட்டாயோ இருக்கு நம்பளுக்கு இந்த வயசுல அந்த மாதிரி நம்ம வயசுலே என்னாலயே அந்த ப்ரசர் எடுத்துக்க முடியல எனக்கே கொஞ்ச அழுத்தமா இருக்குது இது வந்து இருக் இப்போ வர்ற ஜென்ரேஷன் வந்து இன்னு கொஞ்ச அட்வான்சா இருக்கும் நம்பளே இப்போ இருக் இல்ல இவ்ளோ லேசியா இருக்கோன்னா இ நம்ப மேல வர்ற ஜென்ரேஷன் வந்து இன்னும் லேசியா இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலு வந்து ப்ரச்சன தா அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தா அப்டேட் ஆயிட்டே போனு எனக்கு தெருஞ்சு
ஆமா காலத்துக்கேத்த மாதிரி நம்மளு நம்மள மாத்திக்கணு இதே இப்போ நம்ம அந்த டைம்ல நாங்க தா இந்த இதுல மிக் மிக்சி கூட இல்ல அப்பறமா பாத்தீங்கன்னா கேஸ் கூட எல்லா இல்லாம இருந்துச் ச்சு அப்டின்ட்டு அந்த இரு அந்த காலத்துக்கு போய் இந்த காலத்துல கம் ம்ஃபேர் பண்றாங்க இப்ப கூட ப பெரிய ஆளுங்க பாத்தீங்கன்னா பெரிய மனுசங்கெல்லா பாத்தீங்கன்னா ஆ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கையாலயே அரச்சோ நாங்களுக்கு எல்லா மிக் சியே கெடையாது மாவு கூட நாங்க கையாலையே அரச்சோ அப்டின்ட்டெல்லா சொல்றாங்க அந்த காலம் பா பாத்தீங்கன்னா சாப்பாடு உணவு வகை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சத்தான உணவுகள் இருந்துச்சு இப்போ உணவு கூட செரியா இல்ல சாப்பட்றது கூட செரியா இல்ல இப் இப்ப இருக்கற பசங்க அதிகமா ஃபோன்லயே இருக்குறாங்க தூங்குறது இல்ல செரியா அதுனாலயே நீங்க அதுனாலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆ பசங்களுக்கு தூக்கோ செரி இல்லாம இருந்துச்சு அப்டின்னா அதுனாலயே ஒடம்புல நல் நறைய சக் கோயில் நறைய விட் டமின்ஸ் குறைவு அப்பறமா கண்ணுல ஆமா கண்ணுல கண்ணு பார்வ பாத்தீங்கன்னா அத் துவு நம்மளுக்கு செரியா தெரியாம போயிருது இப்பொ இரவு டைம்லேல்லா நம்ம நொம்போ ஃபோன உத்தி பாக்கம் போது நம்மளுக்கு அந்த ஃபோனோட அந்த வெளிச்சம் பட்டுப்பட்டு நம்மளுக்கு கண்ணு தா கெடு அந்த மாரியெல்லா இப்ப இருக்குறாங்க பசங்க அவுங்களல்லா சொல்லி புரிய வெக்க முடில தோழி
கல் கரெக்ட்டுமா கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க அப்புடிதா இருக்கு சுச்சுவேஷனு ம் கரெக்ட்
கரெக்